ஹலோ கேக்குதா ஆ கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இப்பதா கட்டிட்ருக்கே
இப்பதா கொஞ்சோ ஜாமான் இருந்துச்சு வெளக்கி வச்சுட்டு வந்து
செரி
படுத்துட்ட
அப்டியா என்ன சாப்பாடு மதியத்துக்கு
இப்ப வந்து மீன் கொழம்பு
நாட்டு மீனா கடல் மீனா ஆ செரி செரி இவுங்க அன்னைக்கு விரால் மீன் வாங்கினாங்க ரெண்ட் நாளைக்கு முன்னால அ நேத்து ச அது சனிக்கிழம அப்டின்றதுனால அவுங்க மாமியார் வீட்டுக்கு எடுத் திருப்பிட்டாங்க எனக்கு அது வந்து கழுவுறதுக்கு கொஞ்சோ பயோ நா செய்ய மாட்ட உயிரோடு இருக்கறதுனால அவுங்க அங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க நேத்தி அவுங்க செய்யல அதனால இன்னைக்கி செஞ்சு எடுத்து ட்டு வர அப்டின்ட்டு மீன் கொழம்பு அங்கிருந்து செஞ்சு எடுத்துட் வராங்க அதனால இன்னைக்கு சமையல் வந் ஆமா அதனால எனக்கு இப்ப வந்து சமையல் வந்து இது மட்டுதா சாதம் மட்டு வடிக்கணு
ம் ம் தம்பி ஸ்கூல் போயிட்டானா
ஞாய்த்துக்கிழமல்ல இன்னைக்கி ஆமாம்மா அவ அவங்க தாத்தா வீட்ல இருக்கா இல்ல இல்ல தாத்தா வீட்ல இருக்கா அவ
ஆ அதானே பாத்தே
அத அதா பாப்பா தூங்கிட்ருக்கா
ம்
அவன் வந்து ஆ ரேஷன் கார்டுல பேரு ஆதார் கார்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொன்னாங்கல்ல
ஆமா
அதுனால அங்க போயிருக்கா நேத்து அழைச்சிட்டு போனாங்க அப்படியே அங்கேயே தங்கிட்டா இன்னைக்கு தா வருவா
ஓ சேரி சேரி நேத்து நாங்களு இன்னிக்கு தங்க வேண்டியதுதா இவங்க அப்பா சவாரி இவங்க அப்பா சவாரி இருக்குன் சொல்லி அழச்சிட்டு வந்துட்டாங்க
ஓ எல்லா சேர்ந்துதா போனீங்களா சேரி சேரி
இவ அழுதுகிட்டே வரா நானு இவ கூட சேந்து அழுவுறே
ஏ அழச்சிட்டு வந்துட்டாங்கனா
ஆமா ஒரு நாள்லே வந்துடோல
அதுக்காகவா
ஆ மனசே சரியில்ல இவளு வேற அங்கயே இருக்கணுனு அழுதா
ஆ இன்னொரு நாள் போயிக்கலாம் வாங்க
இதுக்கப்றோ எங்க போறது
ஏன்
இந்த ஹாஸ்பிட்டல்ல இனிமே வேலைக் கூப்ட்ருக்காங்க அங்க போணு
அவுங்க டாக்டர் வந்துட்டாங்களா
அ ஓனர் தா வேல பாத்துட்ருந்தாங்க இப்ப டாக்ட்ரு வந் தா அவங்க ஒய்ஃபுக்கு ஒட்ட சொல்லி சொல்லியிர்க்காங்க
அப்பிடியா சேரி சேரி சேரி பரவால இப்ப ஒங்களுக் க்கு பரவாலல அப்பின்னா
ம் அதனாலதா செரி ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துருவோ ஏனா மண்டே தா ஜாயின் பண்ணுமா
அப்பிடியா
ம் முடிச்சுட்டு இன்னிக்கு ஈவினிங் கிளம்பலா அப்படின்னு சொன்னே
நீங்க தனியா வருவீங்கன்னா அவங்கள போவ் சொல்லிருக்கலாம்ல
அதுக்கூ மனசு வரல்ல ஒன்டியமா அனுப்பணுமே அப்டின்னு இல்லன்னா காலைல ட்ரெயினுக்கு வந்துருப்பே
ஆமா வந்து கூட ஸ்கூல் அழகா கெளம்பிற்லா
ம் இவங்க மட்டு வர்ணுல
ஆமா
தெரியூ கொஞ்ச நேரோ அழுவான் அதுக்கப்புறம் அவ்வளதா அழுவ மாட்டான் அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டோ
சேரி சேரி வாங்க இல்லன்னா அடுத்த வாரத்துல எப்பையாவது ஃப்ரீயா இருக்குறப்போ போயிக்கலா
இனிமே ஃப்ரீ கெடையாது இங்க போய் ஜாயின் பண்டோனா
ஆ ஆ
நா அதுக்காக தா யோசிச்சே செரி ஒரே தரயா இருந்துட் இது இன்னிக்கி ஈவினிங் கெளம்பி வர்லான்ட்
இருந்துருக்கலா நீங்க
இவங்க அப்பா சவாரி வாங்கிட்டாங்களா ரெண்டு நாளு ஆகுதா வாங்கி
ச அப்ற என்ன பண்ண முடியு செரி விடுங்க அப்றோ என்ன பண்றது
அதனால விட்டாச்சு வந்துட்டோ
சேர் சே
இன்னைக்கி இங்க அழைச்சிட்டு போறேன்னு இருக்காங்க பக்கத்துல பார்க்குக்கு பார்க்கு கூப்பிட்டு பேய்ர்கு போறேன் சொன்னாங்க
திருவாரூர்ல இருக்கே அங்க அந்த ஏரியால இருக்கே அதுவா
அ ஆமா
சேரி செரி செரி
ம் இப்பதா அவுங்க அப்பாவுக்குதா ஃபோன் பண்ணா அவன் ஆ இப்பதா கேட்ருக்கா அழச்சிட்டு போங்கப்பான் சொல்லி
உம் உம்
அ அவுங்க அப்பாவு கால் பண்ணாங்க
சேரி சேரி
ஈவினிங் போலா அப்டின் சொல்லிர்கிறாங்க
ஆ ஆ இவனுக்கு கோகுல்கு வந் ஐயோ ஆ இவனுக்கு வந்து து அ ரேஷின் கடைல அந்த ஆ ஆ கார்டு வந்து தரையில வந்து குடுக்கல அப்படின்னா இதுக்கப்றோ பொருளே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க
அய்யய்யோ
ஆமா அதனாலதா அழச்சிட்டு போனாங்க நேத்து லீவுந்தனே அதுனால சேரின்னு அழச்சிட்டு போனாங்க ஆனா இன்னுமே வந்து அவனுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சதுக்கப்புறமே வந் இது ஆதார் கார்ட்ல அந்த பிங்கர் பிரண்ட் அப்டேட் பண்ண சொல்லுவாங்கல்ல அது இன்னும் பண்ணல இப்ப எனக்கு என்னனா அங்க பண்ணல அப்டிங்கிறதுனால இந்த ரேஷன் கார்டுலியு வந்து இவனோட ஆதார் கார்ட அது இது மெஜ் ஆகுமா ஆகாதா அப்டின் தெரியில அழச்சிட்டு போயிர்க்காங் ஆனா என்ன நடந்ததுன்னு தெர்ல நா தா கேட்டே நா பாத்துட்டு சொல்றே அப்டின்னாங்க இது வரைக்கும் எதுமே சொல்லல
உம்
ஆ
பாப்பா பேர் சேத்துட்டீங்கன்னா
அவளுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் வச்சுதானே இருக்கு அவுங்க வந்து ஆதார் கார்ட்டு அதும் அஞ்சு வயசுக்கு கு மேல உள்ளவுங்ளுக்கு தா கேப்பாங்கன் நெனைக்கிற
ரேஷன் கார்ட்ல அவ பேர சேத்துட்டீங்ளான் கேக்ற
பேர்லா சேத்தாச்சு பர்த் சர்டிபிகேட் வச்சு அப்பவே சேத்திட்டே பொறந்த உடனியே
ஆ சேர் சேரி
ஆதார் கார்டு எடுத்தாச்சு ஆனா நா ஆதார் இன்னு லிங்க் பண்ணல அதுல ஆ
இப்ப லிங்க் பண்ணாலு வேஸ்டுதா உங்ளுக்கு அஞ்சுகு வயசுக்கப்பறந் தானே பிங்கர் வரு
ஆமா ஆமா அது அதுக்கப்பறந்தா கேப்பாங்க ஆனா அவுங்க வந்து இப்ப நம்ம கணக் க்கு தனே ஒரு ஆளு அப்டின்றது கணக்கு தான அதுல ஆ
ம்
இவனுக்கு ஸ்கூல்லயே வந்து இந்த அப்டேட் பண்ணிடுவாங்க ஆதார் அப்டிங்கிறதுனால நா செரி இருக்கட்டுன்னு நா வெயிட் பண்ணே இப்ப ரேஷன் கார்டுக்கு கேக்கறதுனால இப் இப்ப என்னா பண்றதுன்னு தெரில என்னா சொல்றாங்க அங்கன்னு பாத்துகிட்டு அதுக்கேத்த மாறி பண்ணிக்க வேண்டியதா
ம் இப்ப ஏனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா
செகண்ட் போயிட்டா
செகண்ட் பேய்ட்டானா
ஆ ஒரு டூ ஆ அதெல்லா அன்னைக்கே வாங்கிடா
ம்
இவனுக்கு புது ஸ்கூல் புடிச்சிருக்காமா
அ புடிச்சிருக்கு இப்ப ரெண் நாளு ஊருக்கு போகணுங்கறனால அழுது அடம் புடி சி என் கூடயே வந்துட்டா இப்ப மண்டே தா திரும்ப கொண்டு அனுப்பனு
ம் ம்
ம் அப்ப இருந்துருவா ஏன்னா ஊருக் போயிட்டு வந்துட்டோல ஆ அதனால இருந்துடுவாங்க அழுவ மாட்டா
ம் செரி செரி புக்கு குடுத்துட்டாங்களா அங்க அப்டியா ஏ
டைரி குடுத்துருக்காங்க ஒரு நோட்டு ஒண்ணு செக்குடு போட்டு நோட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க
செரி
அதா குடுத்துருக்காங்க புக் இன்னு குடுக்கல திங்க கெழமதா போயி ஆ ஃபீஸ்லா கட்டிட்டே புக்குக்கு தனியா யூனிஃபார்ம் தனியா எல்லாத்துக்கு தனியா பீஸ்ல்லா கட்டியாச்சு
அப் ஓ செரி செரி
ட்டு கொடுக்கலயா இல்ல எல்லா பிள்ளைகளு குடுக்கலயா என்னன் தெர்ல
ஆ நீங்க கேட்டு பாருங்க என்னன்னு
அதா நாளைக்கு போய்தா என்ன ஏதுன் கேக்கனு வெவரமா
ம் இவங்க ஸ்கூல்ல அப்ப ஸ்கூல் லீவ் வி அ ஓபன்க்கு முன்னாலேயே வந்து புக் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே வந்து ஃபீஸ் கட்டிட்டு வாங்கிக்கோங்கன் மெசேஜ் வந்தது
அவு
ஆ இவ ஆனா ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கப் அப்புறந்தா வாங்னா அப்பதா ஃபீஸ் கட்டிட்டு வாங்னா புக் ஃபீஸ் ஆமா
மழ வர மாரி இருக்கான்ன
ஆமா மழ வர மாரிதா தெரியுது நேத்து ஈவினிங் இங்க மழ பெஞ்சுது லைட்டா ஒரு அஞ்சு மணி வாக்குல ஆமா ஆமா நேத்து ஈவினிங் வந்து ஆ அங்க பெஞ்சுதா
இல்லயே அங்கல்லா பேய்ல
ஆ இங்க பேஞ்சுது தூத்தல் தா போட்டது தூரல அடிச்சுல்லா தூரல தூத்தல் தா
ம்
நேத்தி சாய்ங்காலோ ஆமா ஆ ஆ இங்க ஆனா லைட்டா ரொம்பலால்ல
ம்
நேத்தி சாய்ங்காலோ கீழ ஆண்டு அந்த சைடு மெயின் ரோட்ல போயிருக்கும் போலருக்கு நாய் எல்லா சேந்து கடிச்சிருச்சு
ஐய்யய்யோ
ஆமா இ ஒரு ஆட்டு குட்டி ஃபுல்லா சாப்டுச்சா ஒண்ணுமே இல்ல
ஐய்யய்யோ
அப்புறோ இவுங்க கீழ் வீட்ல கீழ வந்து ஒரு அந்த ஆடு மேல வந்து நாலஞ்சு நாய்ங்க வந்து கடிச்சி நககோ பட்டுருக்கு
யிய்ய
ஒரு பத்து பதினஞ்சு எடத்துல காயம் அடியில காலுக்கு அடியலல்லா ரத்தோம் வேற
அச்சச்சோ
ஆ நாங்க நல்லா குட்டி
ஓ
ஆ அந்த மெயின் ரோட்ல கார் ஷெட் இருக்குல்ல அங்க உள்ளவங்க பாத்துட்டு மெயின் ரோட்ல ஃபர்ஸ்ட்டு தூக்கி அத தொறத்தி விட்டுட்டு நாய்கலா தொற தத்தி விட்டுட்டு தூக்கி வச்சிருந்திருக்காங்க அப்பல திருப்பியும் வருதான் அதுங்க
ஆ
அப்ற வந்து என்ன பண்ணாங்கனா ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போய் கார் ஷெட்லயே ஒரு கார்குள்ளயே தூக்கி போட்டாங்களா அதனால எதோ அது தப் பிச்சுட்டு ஆனா இன்னொன்னு யார் வீட்டு ஆடுன்லா தெரியல ஒன்னுமே இல்ல ஃபோட்டோ பாத்தா அதுல ஒரு கால் கிலோ கறி தா இருக் சொல்ல போனா அவ்ளோ கம்மியா இருக்க ஆட்டோட அடையாளமே என்னன் தெரியாத அளவுக்கு சாப்ட்டு ச்சிருக்கங்க
அச் அச்சச்சோ இங்க கூட பக்கத்துல கோழிய காணுனு சொல்லி தேடிட்டு இருக்காங்க
ஆ இல்ல நாய் புடிச்சிருக்கே நா வாய்ப்பு இருக்கு
அதா
முன்னாடி பெரிய ஆடு அது மாரிதா சாப்ட்டுடுச்சா கீழயேதா முன்னாடி ஒரு தடவ இப் இப்ப நேத்தி போய் தேடு தேடுன்னு தேடிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆட காணு அப்டின்னு சொல்லி ஓ தேட்னாங்க
ஓ
அது நாய்ல்லா சேந்து துரத்திட்டு வந்திருக்கு போல இது ஆடு அதோட இன்னு ரெண்டு குட்டிங்க மட்டு வந்துருச்சு முன்னால அதுக் அடுத்தது ஒரு குட் குட்டிய மட்டு காணுமேன்னு தேடிட்டு போனப்பதா இப்ப இந்த மாரி ஆயிட்டு அப்பறோ நேத்து நைட்டுதா அப்றோ ஹாஸ்பிட்டல்லேந்து அந்த வெட்டினரி ஹாஸ் இருந்து டாக்டரு சொல்லி வந்து பாத்துட்டு போனாங்க மருந்தெல்லா போட்டு வ வச்சிருக்காங்க போல இருக்கு
ம் சாயந்திரமா
நேத்து சாயங்கால இது நடந்துச்சு ம்
சரி பத்திரமா பாத்துக்கணு எல்லாத்தையு அவங்க வீட் வீட்டுக்குள்ளதா இருப்பாங்கல்ல வேல பாத்துக்கிட்டு
ஆமா ஆமா பாத்துட்டு தா இருக்காங்க அப்பதா அவுத்து விட்டாங்களா எல்லா நாயு சேந்துச்சு போல இருக்கு அந்த பைபாஸ் கிட்ட எதோ துரத்திட்டு வந்திருந்திருக்கு
ஓ அங்கெர்ந்தா
ஆமா ஆமா நம்ம இங்க அந்த அந்த சைடுல
ஆ ஆ ஓகே ஓகே ம் என்ன பூ வாய்ன்ட்டு வந்தாங்க
மல்லிகப்பூ முல்ல பூனா கொஞ்சோ ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலா மல்லிக பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது
எவ்ளோ வா கால் கிலோ
இல்ல நா வெல கேக்கல கேட்டுட்டு சொல்ற
ஓ நா வாங்குன அறுவதுருபா சொன்னாங்க
நார்மலா அந்த ரேட்டுக்கு தா விக்கிறாங்க ரெண்டு பூமே இது அறுபதுருபா நூறு அது அறுபதுருபானு இவங்க வாங்கிரு இரு அமௌண்ட்ட பாத்தா இது அளவு பாத்தா கால் கிலோ இருக்குன் நெனைக்கிற
அதா கால் கிலோ அறுபதுருபான்னு எங்க வீட்டுக்கு போம் போது நா வாங்கிட்டு போன
ஆ இவுங்க நூறுபாய்க்கு வாங்கிருப்பாங்க நெனைக்கிறே நானா
ஓ ரெண்டுமே வா
ஒரு பூ மட்டு தா மல்லிக மட்டுமே கால் கிலோஸ் அளவுக்கு இருக்கு
அ
பாப்பா வோன் பண்ணி அப்பா எனக்கு பூ வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன் சொல்லிக்கிட்டேருக்கா
ம் அதா பொண்ணுங்றது அ
இந்த பூவு ரோஸு வாங்கிட்டு வந்ருக்காங்க குட்டி குட்டியா இருக்கும்ல பட்டன் ரோஸ்
ஆமா
அது ரெண்டும் வந்துர்க்கு
ம் கலந்து வச்சுக்கட்டுங்க நல்லாருக்கு
ஆ அது கொஞ் ரொம்ப குட்டியா இருக்கும்ல அது இல்ல ஒரு மீடியம் சைஸ் ஆ அது அது அது ரொம்ப குட்டியா ஆ அதே பூதா
ம் அது சாமிக்குதா வைக்லா
ஆமா ஆமா அதுக் அது வந்து ஒன் மன்த் ஆனாலு அப்டியேருக் நம்ம ஒ ரெண்டு கவர்ல கட்டி வச்ட்டோனா அது ஒன் மன்த் ஆனாலு உங்ளுக்கு வீணா போகாது அப்
அ ஆமா
நா முன்னடி அப்பா வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு வந்ததே இன்னு இருக்கு அந்த ரோஸு
அ
பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்ததே இருக்கு அப்டியே
ஆ
ரெண்டு நாளைக்கு முன்